ஹலோ கேக்குதா உம்
என்ன சாப்பிட்டீங்க
நா வந்துட்டு டொமேட்டோ பிரியாணி
டொமேட்டோல பிரியாணியா
ஆமா ஆ
ஆ அ அ இதுல ஒரு தொக்குமாரிச் செஞ்சிருந்தா அப்போ அந்த உம் இப்ப இது ட்ரெண்ட் ஆயிட்டுருக்குல ஆரோப்பிட்டானு சொல்லிட்டு
ஆ நல்லாருந்துச்சா
ஆ நல்லாருந்துச்சு ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு
அது மட்டும் தான
அதும் கீரையு வடகமும்
என்ன காம்மினேஷன் இது கீர
அதுதா அதுக்கப்புறம் தா எங்க அம்மாவ கத்திட்டு ஒரு வடகத்தையாச்சு வருனு சொல் லிட்டு அப்புறம் வடகத்த வருதாங்க எங்க அம்மா
உம் என்ன பஸ்ல வந்த இன்னைக்கு வரும்போது
இன்னைக்கி ஆ இன்னைக்கி ஃபோர் எம் வந்துச்சு
ஃபிரி பஸ்ஸா
ம் இந்த டைம்ல எப்பவுமே ஃப்ரீ பஸ்தா வரு இந்த ஃபாட்டி சிக்ஸ் வந்துட்டு இந்த இந்த வழியா போறதுதானா
ஆமா அதோ இந்த போத்தனாரோத்துலதா வரு
நேத்து நா அதுவ தா வந்த ஃபாட்டி சிக்ஸல ஆனா அது வேற ஏதோ ஒரு ஊர்ங்க பேர்ல்லா போட்ருக்கு
ஃபோட்டி சிக்ஸ் அது வந்துட்டு நார்மல் ஃபோர்லா வந்து இப்ப அ கடைசி பஸ் ஸ்டாப்போட அப்டியே நின்று அது வந்துட்டு இன்னு கொஞ்சொ உள்ள போகோ உள்ள
நீ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனாச்சு இருக்கா
ஃபங்ஷனா
ஓகே கிருஷ்ணா கேக்குறாங்க கவர்மெண்ட்ஸ் லீவ் அந்த பூஜா ஹாலிடேஸ் அந்த மாரிலா வருல அந்த மாரி உங்களுக்கு எதாவ்து இருக்கா லீவ்
அ அதெல்ல எனக் தே யாகு தெரியிலையே அனா வரு லீவெல்லா தெரியில அதுக்கெல்லா இன்னு இது இருக்கு நெனக்கிறே செப்டம்பர்ஸ் அந்த மா
அப்ப இப்ப எந்த ரெண்டு மூணு மாசத்துல எதுமே வராதா
ஆஹா வரா
ம்
தெரியில என்னன்னு
நீங்க இன்னைக்கு எத்தன மணிக்கு போவீங்க
ஆறு மணிக்கு
ஆ கேக்கவே மாட்டேங்குது எனக்கு நீங்க பேசற்து
கே ஆனா நீ பேசது எனக்கு கேக்குது இப்ப கேக்குதா ஹலோ ஆ கட்டாயிடுமே ஹலோ சரிப்ப
ஹலோ
ம் கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது நீங்க இன்னிக்கு எத்தன மணிக்கு போவீங்க
ஆ
எத்தன மணிக்கு போவீங்க
ஆறு மணிக்கு ம் ஏழு மணிக்கா
ஆமா ஏழு மணிக்குதா இன்னைக் காலையிலயே நா வந்துருப்பே இன்னைக்கு எனக்கு காலேஜ்கு லீவ்வு தா
ஏ
எங்க மேம் செத்து போயிட்டாங்க
ஆ செத்து போயிட்டாங்களா
ம் அவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்ல இருந்தே இங்க ஒர்க் பண்றாங்களாமா
ம்
அதுனால அவங்களுக்கு இந்த ஒரு மரியாத குடுக்கறதுக்கா லீவ்
எப்டி எறந்தாங்க
சர்வீக்கள் கான்சர்
ம்
அதுக்கு முன்னாடி அவங்க ச செத்து போறதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி இருக்காங்க எ எங்க அக்காவோட ஃப்ரெண்டுக்கு எ ஃப்ரெண்டோட அக்காவோட அக்காக்கு
ம்
அப்ப வந்துட் இல்லல்ல எ ஃப்ரெண்டோட அக்காக் கால் பண்ணிருக்காங்க அவுங்க எ விடிய காத்தால் மூணு மணிக்கு கால் பண்ணிருக்காங்க
எதுக்கு
தெரில இவுங்க அட்டனே பண்லையாமா அதுக்கப்ற காலையில எந்திர்ச்சு பாத்தா இவுங்க அவுங்க ஃபோன்லேந்தே மேம் ஃபோன் ந்தே ஸ்டேடஸ் போட்டாதானா அவுங்ளுக்கு சில காண்டாக்ஸ்க்கெல்லா தெரியூ இவுங்க எறந்துட்டாங்கன்னு அதனால அவுங்க ஃபோன்லேந்தே யாரோ ஸ்டேட்டஸ் போட்டு காங்க அது இவுங்க காலையில எந்த்ரிச்சு ஓபன் பண்ணி பாக்குறாங்களாமா இந்த மாரி எறந்துட்டாங்கன் போட்ருக்காமா ஆ மூணு மணிக் கூப்ட்டுருக்காங்க ஆனா எது கூப்ட்டாங்கன் தெர்ல
ஓ ஹோ
அத்னால இன்னிக் காலேஜ் லீவு
மேம் எற்ந்துட்டா லீவ் விட்றாங்களே பரவால
தா எது எச் எமு அந்த மாரி ரி எற்ந்தாதா லீவ் விடுவாங்க அ இப்ப பே லீவ் விட்டாங்க
ம் ம நா வெள்ளிக்கெழம் அ
நீங்க நேத்து நீங்க
நேத்து நா வெளிய போயிருந்த கொஞ்சோ
முந்தாநேத்து கால்லே கல்யாண்ணால் லீவா சொன்னிட்டீங்ளா அந்தக்காகிட்ட
சொல்லிட்டே அந்தக்கா தா அப்ற பாக்கவேல்ல அப்ற கால் பண்ணாங்க அப்ப நா சொன் மெசேஜ் போட்டே ஆ நா அப்றந்தா மெசேஜ் பாத்தே இனிமே கால் பண்ணியே இன்ஃபார்ம் பண்ணி ணிடுன் சொன்னாங்
ஐயூ நானூ மெசேஜ் தா போட் டுவேனிங்கு பண்றிங்க அர்த்தோ ஆனா அந்தக்கா மெசேஜு ஓப்பன் பண்ண மாட்டாங்க
ஆ
ஆனா சம்டைம்ஸ் ஓபன் பண்ட்டாங்னா ரிப்ளை பண்ண மாட்டாங்
எனக்கு மெசேஜ் தா கம்ஃபர்ட்டா இர்ந்துச்சு இத்தன்நாளா
ஆமா நானூ மெசேஜ் தா ப என்னன் கூப்ட்டு சொல்றது இதெல்லா கூப்ட்டு சொல்ணுமான் சொல் டு நா வெறூ மெசேஜ போட்ருவ
இது மாரி வர்லங்க்கா அப்டின் போட்டா ஒடம் சர்ல அது இதுன் சொல்லி போட்ருவே அதுலந்து
டூ டேஸ் ரீசனு
இல்ல நா நேத்து எனக்கே தெரியாது இல்லனா நா சொல்றே
அப்ப நேத்து சொல்லிட்டீங்ளானா
ஆ முந்தா நேத்து சொல்லிட்ட
ஆனா அந்தக்காலா பாக்லேயா
ஆ ஆஹா முந்தாநேத்து சொன்னது பாத்தாங்க நனைக்கிறே
ம்
அ நேத்து பாத்தாங்
நா இங்க வந்து பாக்குறே சப்பல காணோ அப்புறந்தா கேட்டே அதுக்கப்றம் நீ லீவு அந்தக்காக்கே தெரியாது மத்தியான் தா வந்து கேட்டாங்கன் அனிதாக்கா சொ சொன்னாங்க எங்கிட்ட
சா பாத்துட்டே எனக்கு மெசேஜ் லேட்டா தா வருது எனக்கு ரிசீவ் ஆக மாட்டேக்குதுன்னு சொன்னா
அப்படியா எப்படிக்கா மெசேஜ் லேட்டா
தெரில ஆனா நாலா கால்ல எட்ர மணிக்குலா போட்டே
ம் அன் நானு போடுவே அந்த அக்கா ஆனா பாக்க மாட்டாங்க லேட்டாதா பாப்பாங்க
எ நார்மல் வாட்ஸ்அப்ல சொல்றியா நீ ம் நா வந்து நார்மல் மெசேஜ்ல
சாத நெனச்சி சீச்சல போட்டிருக்கீங்க
அப்பதா சரி கால் அதுதா முன்னாடியே வரும்ல இவங்க வாட்ஸ்அப் அதிகமா ஓபன் பண்ணலனாலு மத்ததுக்கு அந்த ஓ டி பிக்கு அதுக்கு இதுக்குல்லா டெய்லி கன்வெர்சஷனக்கு மெசேஜ் ஓபன் பண்ணா பாப்பாங்க எப்படியு
அப்டின் சொல்லி நா அதல அதும் இல்லாம எனக்கு நெட்டு வீட்டுக்குள்ள ரூம்லருந்தா கெடைக்வே கெடைக்காது அப்ப நா தூக்க த்துல எந்திரிச்சு போய் நெட் ஆன் பண்ணி டவர் கெடைக்ற எடத்துல வச்சு மெசேஜ் சென்ட் ஆக்கற கல்ளா முடியாதுல்ல
ஒருனாலு நார்மல் மெசேஜா நார்மல் மெசேஜ் பாக்க மாட்டாங்கனு எனக்கு ஏனா கொச்ச கொச்ச கச்சன் மெசேஜ் வருல்ல
அ அதுல வந்து அதுல எனக்கு அவங்க சீன் பண்ணிருக்காங்ளா இல்லையான்லா காட்டாதுல்ல
ஆன்ல எதுமே காட்டாது
அத் ஆ அதனால எனக் க்கு சேரி வரல போல இனிமே லீவு இனிமே லீவு எடுத்தோனா முன்னாடி ஐ மீன் இங்கியே கே நின் ப் இன்னைக்கே இப்ப இந்த மாரி நாளைக்கு நா வர்லங்க்கா
அனால நாளைக் ஒர்க் இருக் அது எப்டி நம்ளுக்கு காலைல எஞ்சுதா தெரிச் சில சில டைம் ஓகே அது இந்த கல்யாணந்தா நம்மளுக் முன்னாடியே தெரிஞ்சிரு இப்போ வயிரு வலி தலைவலிலா எப்புடி
கா
காச்சல்லா வந்தா போனெடுத்து பேசுறக்கு தெம்மேருக்காது
ஆ ஜோ ஆமா எனக்கு இந்த காலைல போன் பண்ணி சொல்றதா பிரச்சன நிம்மதியாவே தூங்க முடியாது
அது வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பேசா அந்தக் க்கா என்ன பிளாக் எல்லா ஒர்க் முடிஞ்சிச்சா அப்டி ஏதாவது கேட்ருவாங்ளோன்னு பயத்திலியே நா காலே பண்ண மாட்ட அப்ற அது ஒரு பத்து நிம்ஷ டாக் போவோ அதுக்கப்ற எனக்
இந்த ஸ்டேட்மன்ட்ருக்குல்ல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ என்னாச்சி ம்